ஆ..
ஹலோ
ஹலோ...
எப் என்ன பண்றீங்க?..
நா பாருங்க இப்ப சும்மாதா இருக்கே ஃப்ரீதா கொஞ்சோ ரெஸ்டு
சேரி, சேரி நைட்டுக்கு சமையலுங்க.
அ நைட்டுக்கு தோச தாங்க
அதுக்கு என்ன செய்வீங்க அதுக்கு
அதுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா எங்க வீட்ல நைட் எப்பமே தேங்கா சட்னியா தா இருக்கு தேங்கா சட்னி தா எங்க வீட்ல எல்லாருக்கு பிடிக்கு அப்றோ பாப்பாக்கு தேங்கா சட்னி புடிக்காது. அதனால அவளுக் எதாவுது ஒண்ணு பண்ணனு. இல்லன்னா சப்போஸ் ரொம்ப, டையடா இருந்துச்சு, அந்த மாதிரி டைம்ல அவளுக்கு எதாவுது தேன் மட்டு குடுத்துருவே. தேன் வச்சு தொட்டு சாப், இருக்க அப்டின்னு.
ம்
இன்னைக்கு போய் எதாவுது அவளுக்கு காலையிலயே தேன்தா சாப். ஆ ஆமா
அதுல இனிப்பு தொட்டு சாப்ட்ருவாங்களா
ஆ ர ரெகுலரா சாப்ட மாட்டாங்க எப் எப்பாவுது குடுத்தா ஓகே, சாப்பிட்டுக்குவா ஆனா அதுவே வந்து பாத். டின்னா ரெகுலரா குடுத்தா எனக்கு போர் அடிக்குதுன்ருவா அது, ஒரு வாரத்துல ஒரு டைம்.
அப்பாவுக்கு
அவ தேர்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறா எயிட்டு எட்டு வருஷோ ஆச்சு
செரி செரி பரவால்ல
ம்..
ம் நாலா தேதி ஸ்கூல் ஆரம்பிச்சிருவாங்க.
ஆ நாலா தேதி ஆமாங்க எல்லாருக்கு. உங்களுக்கும் அப்டிதான,
இல்ல இப்பதா பள்ளியில சேத்திருக்கே அ இ அ அ அட்மிஷன் இப்பதா போடு திங்கிழம போய் போட்டு வந்துரலான் இருக்கே
ஓகே, ஆ செரி.
போ போறான்னு அதுதா பெரிய ட்விஸ்ட்டா இருக்கு
ஆமா ஃபர்ஸ்ட்டு டே போறது எல்லா அழுதுட்டுதா போவாங்க
ரொம்ப சேட்ட பண்ணுவா தம்பி வேற
எப்டி அம்மா பையனா அப்பா பையனா
அம்மா பைய்யந்தா பாக்கட்டு பயந்துக்குவா அவ கொஞ்சோ அப் அப்பா வராருன்னு சொன்னாலே ஒ ஓடி போயி வெளையாட்டு ஜாமாத்துலா எடுத்து அந்த அங்கங்க எடுத்து போட்ருவா ஆ பயப்புடுவா கொஞ்சோ
ஓகே இங்க அப்டி இல்லங்க எப்போமே மே ஆ ஆ அப்பா பொண்ணுதா பொண்ணுங்கனாலே எப்பவுமே அப்
ஆமா என் பாப்பா அப்பா அவிங்க அப்பானா ரொம்ப பிடிக்கு அ அது இவங்க அப் அப்பா மேலே இந்த பிள்ளைக்கு பாச ஆனா ஜெராக்ஸ் மாறி அவங்க அப்பா மாறியே அவன் இந்த பாப்பா வந்து என்ன மாறி நா கருப்பு அவங்க அப்பா நல்ல கலரு பாப்பாவு அவங்க அப் அ என்ன மாதிரி கருப்பு ஃபேஸ்லா அவங்க அப்பா மாதிரி தம்பி வந்து அப்படியே ஜெராக்ஸ்ஸு அவங்க அப்பா மாறி கலர் நல்லா அவன் என் பைய்ய மாறியே இருக்க மாட்டான்
ம்ம்சரி சரி
ஓ அதனால சோ ரா ரெண்டாவது பையன் ஓ அவ அடிஷ்னல் ஜெராக்ஸ்ஸு அப்படிம்பாங்க அவன
ம் அ ஓக் க்கேங்க
ஆ அதனால ஆனாலு அவன அவன அந்த அளவுக்கு புடிக்காது பாப்பாவத்தா ரொம்ப பிடிக்கு
ம் செரி செரி ஓகே எப்பமே வந் து அப்பாங்களுக்கு பொண் பிள்ளைனாதா
பொண்ணு ஆமா ஏங்க இது கருப்பா இருக் க்குதுங்க அப்டின்னு கூட சொன்னா கூட கருப்பா இருந்தாலு எனக்கு புடிக்கும் ஆனா தம் இ வந்து அ பாப்பாவுக்கு தா மொத உரிமை குடுப் பாரு பா தம்பிக்கு அப்பறந்தா ஆனா அவன் தா ஃபர்ஸ்ட்டா பொறந்தியே அத நெனைக்க மாட்டாரு
இருந்தாலு பொண்ணுது தா ஆனா உண்மையாலுமே பொண்ணுங்கதாங்க அழகு பசங்கள விட என்னதா இருந்தாலு இவ வந்து எங்கிட்ட ம் ஸ்கூல் போற வரைக்குமே என்கிட்ட வரவே மாட்டாங்க பாப்பாக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு மொட் ட்ட வந்து மூணு வரு ம் ஃபர்ஸ்ட் வருஷ எடுக்க முடியில அதனால மூணு வய மூணு வயசுலதா எடுத்தோ அப்போ வந்து அவங்க அப் அப்பா அப்பா அப்பான்னு அப்பா கூடவே தா இருந்தா நா வந்து மட் யே எரிச்சிட்டா ஆசையா போய் தூக்கலா அப்டின் நனைக்கும் போது என்கிட்ட வரவே இல்ல அம் நீ தா அம்மாங்கிறதே தெரியாம வரமாட்டிங்கிறா
ம் அதுவு இல்லாதங்க நா இப் இப்போ நானு காலையில இப்போ ஒம்பது மணிக்கி வேலைக் போனாங்கணா சாய்ந்தரோ ஏழரை வரைக்கு வராம இருக்காரு அன்ன வரை கி என்னோட இது தெரில இதுக்கு இடையில ஈவினிங்ல சாய்ந்தர சாய்ந்தர டைம்ல ஏதாது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுக்கறது சாப்பாடு செஞ்சு குடுக்குறது ஏதாவது புதுசு புதுசா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இது பண்ணி குடுப்பே ஆனாலு வந்து அவங்க அப்பா வண்டி சவுண்டு உள்ளுக்கு வந்துச்சு ஆரம்பிச்சதுன்னா குதிக்க ஆரம்பக்கிது என்ன வயசாகுது ஒரு வயசு நாலு மா ஃபீட் பண்ணிட்டு இருக்குற குதிக்குது அப்படியே இதுக்கு என்ன தெரியுது அப்பா வராங்கன்னு தெரியுது அவரு வந்த ஒனே பைய வச்ச ஒனே ஃபர்ஸ்ட்டு ஆ அவ ரெண்டு பேரு ஓடுவாங்க அந்த ஆனா இந்த
ஓகே
தூக்குவாரு பாப்பா
ஓ ஓ செரி சேரி பையன்க்கு இனி கொஞ்சோ நாள் ஆனா கேப்பா ம் ஆ இல்ல ஆனா ம் ரெண்டு கொழந்தை இருக்கும் போது ஒரு கொழந்தைக் கி வந்து ரொம்ப செல்லம் குடுத்தா அப்றோ இன்னொரு கொழந்த கே அதுக்கு கொஞ்சோ அறிவு வரும்போது கண்டிப்பா திருப்பி கேக்கு ம் அது என்ன அவுங்களுக்கு மட்டு அப்டின்னு ஓ இப்போ சிங்கிள் சைல்டா இருந்தா தெரியாது
ம் அதனாலதா நானு அவனுக்கு வந்து செல்லங் குடுத்துருவே அவுங்க அப்பா வந் வந்து அவனுக்கு ஸ்ட்ரிட்டா வளத்துவாரு இந்த பாப்பாவுக்கு நா கொஞ்சோ இதாருப்பே ஹரரா இருப்பே ஆனா அவுங்க அப்பா வந்து அப்டியே லூஸ்ல வுட்ருவாரு ஆ அப்டிதா போயிட்டுருக்குது
செரி நீங்க லாஸ்ட் டைமு ஆ இது குக்கிங் பத்தி கேட்ருந்தீங்கல்ல
ஆமா லட்டு எப்டி
ஆ லட்டு எப்டி செய்றதுன்னு சொல்லிட்டு அதுல நா சொல்றே நீங்க கேட்டுக்குங்க நீங்க வேணா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க ம் ஒரு படி கடலமாவுக்கு ஒரு படி சக்கர அந்த சக் சக்கரைக்கு வந்து ஒரு ஒரு அளவான டம்ளர் எடுத்துட்டு ஒரு படி சின்னபடியா இருக்குல்ல நம்ம வீட்ல வச்சிருப்போம்ல காப்படி சுட்டி
ம் சும்மா இல்லங்க நா ஒரு டம்ளர் செஞ்சு பாக்றே ட்ரயில் ஒருக்கா செஞ்சு பாத்து கரெக்டா வந்துச்சுன்னா செஞ்சுக்கலான்ட்டே
ஆ ஓகே நா இந்த இந்த அளவுலயே சொல்றேங்க நீங்க வேணா உங்களுக்கு தகுந்த இதுல நீங்க செஞ்சுக்கங்க சரிங்ளா ம் ஓகே உங்க வீட்ல எவ்ளோ பெருசு இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல அதனா
ஆ சேரி சேரிங்
ஆ அந்த அளவு தண்ணி ஊத்தி நல்லா அந்த சக்கரய கா நல்லா காய்க்கணு காச்சதுக்கப் அப்றோ நல்லா நொர கட்டி வெள்ள கலர்ல வரு அதெல்லா போனதுக்கப்புறோ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்றோ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தோச கரண்டி இருக்குல்ல அதுல நல்லா கலக்கிட்டுருப்போ அந்த தோச கரண்டில மேல எடுத்து சொட்டு விடணு நல்லா சொட்டிட்டே இருக்கு சொட் ஆ கொஞ்சோ நேரோ சொட்னதுக்கப்றோ கீழ பாத்தா ஒரு கம்பி மாரி ஒரு நூல் மாரி விழுவு அந்த நூல் மாரி விழுகும் போது கரெக்டான பதோ அப்போ நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க அடுப்ப ஆஃப் பண்ணி வச்சிட்டு அ வடசட்டி வை ம் ஒரு நல்லா அகலமான வடசட்டிய வச்சுட்டு நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து நல்லா மாவு வந்து தோச மாவு எப்டி கரைப்போ அந்த அளவுக்கு நல்லா கரச்சு வச்சுக்கனு கரச்சு வச்சுட்டு ஆ நல்லா கொஞ்சோ நம்ம முதல்லயே கரச்சு வச்சிட்டோம்னா நல்லா கொஞ்சோ பச வாருக்கு அப்றோ நல்லா எண்ண கா காஞ்சதுக்கப்றோ இந்த ம் நம்ம தேப்போல்லங்க பூந்திக்கெல்லா அந்த ஆ அந்த தட் நல்லா ஒரு குண்டா எடுத்து அதுல மோந்து நல்லா கூட யாராவது ஹெல்ப்க்கு இருந்தாங்கன்னா கூப்பிட்டுக்குங்க இல்லன்னா அப்புறம் நீங்களேதான் பண்ணணும் நல்லா போ போ ஊத்தி நல்லா தேய்ச்சி விடணும் உடனே டக்குன்னு தேய்க்கணும் இல்லைன்னா தோசை மாறி உள்ள போய் விழந்துருமா நல்லா போட்டு தேய்ச்சதுக்கப்
எப்படி சொல்றீங்க இன்னொருக்க சொல்லுங்க
அந்த மாவு தண்ணி மாரி நம்ம கொஞ்சோ தோச மாவு மாரி தண்ணி கரைச்சி வச்சிருக் புனுங்க அதய அ வட சட்டிய வச்சி எண்ணெ காஞ்சதுக்கப்
ட்டும் தோசமா கதவ க பதத்துக்கு இது ஊத்து வைக்க சொன்னீங்க ஆ சரி
ஆமா அது மாதிரி கரைச்சி வச்சிட்டு தோசை மாவு பதத்துக்கு கடலை மாவ கரைச்சி வச்சிக்கணும்
சேரிங்
அப்புறம் வட சட்டி நா நல்லா வடசட்டி நல்ல அந்த எண்ணெய் ஊத்தி காஞ்சதுக்கப்புறம் இத எடுத்து ஒரு ஆ ஒரு நல்ல பெரிய கரண்டியோ இல்லன்னா ஒரு சின்ன குண்டா அந்த பவுல் மாறி எடுத்து அந்த நம்ம இது பூந்தி தேய்கறக்கு தட்டு இருக்கும்ல்லங்க இந்த எடுப்போ இல்ல அரிக்கிற மாதிரி அதிலேயே கொஞ்சம் பெரிய கரண்டி மாதிரி பெருசா இருக்கும் அதுல ஊத்தி எண்ணக்குள்ள விட்டு தேய்க்கணும் மேல அந்த தட்ட புரிஞ்சுதா உங்களுக்கு அது தெரியுமா பூந்தி தேய்க்கிற தட்டு
பூந்தி தேய்க்கற தட்டு இல்லைங்களே
இல்லையா சேரி நீங்க எங்காது வெளிய போனீங்கன்னா வாங்கிக்கீங்க கெடைக்கு அது கொஞ்சம் இரும்புல வாங்கிட்டா நல்லதுன்னு சொல்றாங்க சில்வர் விட கொஞ்ச இரும்புல வாங்கினீங்கன்னா ஆ நல்லா விழு
இப்போ நீங்க அதுல அந்த மாவுல வந்து சல்லட மாறி இருக்கறதுல வந்து அந்த மாவ ஊத்துனா கீழே வந்து டாப் ட்ராப்ஸ்ஸா உழுவுங்கிறீங்க ஆ
அத வந்து நம்ம அந்த அந்த டிராப் டிராப்பா ஊத் அந்த ச இதுருக்குல்லங்க சத்துவோ
ஆ
அதுல ஊத்திட்டு நம்ம அது மேல வச்சி குண்டாவ வச்சி தேய்க்கணும் ஏன்னா அப்படியே நீங்க விட் ட்டிங்ககன்னா ஒரே இடத்துல போய் விழுந்துரும் அதனால நீங்க அந்த டாட் டாட்டா குண்டா இருக்கு பாத்தீங்களா அந்த தட்டு அதுல ஊத்திட்டு அந்த குண்டாவேயே வச்சி
அதே மாரி இந்த அரிகரண்டி இருக்குல்லங்க இந்தப் பொறிக்கற போது அரிக்கரண்டி அதுல கூட ஊத்தலா
ஆ அதுல கூட ஊத்துல உங்களுக்கு ஆனா அது கொஞ்சம் குட்டியா இருக்கும்ன்னு நெனைக்கறேன் நீங்க ஆனா நீங்க கம்மியா செய்யற மாதிரி இருந்தா அதுல கூட ஊத்திக்கலாம்
ஆ ஆ
அப்ப நல்லா தேய்ச்சிட்டு அப்புறோ நல்லா ம் கொஞ்சோ சொத சுதன்ன இருக்கும் போதே எடுத்துரனு ரொம்ப வே வெந்தரக் கூடாது ரொம்ப வந்து மொறு மொறுன்னு ஆகிடுச்சின்னா மிச்சர் மாதிரி ஆயிடும் ஆ மிச்சர எப்படி நம்ம சாப்படுறோம் கார சேந்த மாரி அது மாரி ஆயிரு கொஞ்ச ஊத் தி அந்த கொதி அடங்கும் கொதி அடங்குன் சொல்லுவாங்க அந்த எண்ணெ காஞ்சி அப்டியே கொதிச்சிட்டேருக்கு அது வந்து அடங்கிரும் அந்த டைம்ல எடுத்து நீங்க என்ன பண்ணும்னா ஒரு தட்டத்துல ச்சிட்டு ஏன்னா எண்ணெய் வழியருக்காக ஒரு பெரிய தட்டோ அதுல அப்டியே அந்த கரண்டியோடையே வெச்சு ட்டு அடுத்து மாவு எடுத்து ஊத்திட்டு அது வேகக்குள்ள நீங்க என்ன பண்ணணு இந்த எடுத்து வச்சிருப்போம்ல்ல ஆல்ரெடி முதல்லயே அத எடுத்து நீங்க ஒரு அந்த ஜீரோல போட்ரணு அந்த ஜீரா காச்சி வெச்சிருக் க்குல்ல பாவு இது அந்த பாவுக்குல போட்டு அ கலக்கி வி கலக்கி விட்றணு கலைகட்டோ மறுபடியு இதைய அடுத்தடுத்து இந்த இதே ப்ராசஸ் தா எடுத்து ஒரு தட்டத்துல வச்சுட்டு திரும்ப அதுல கொட்டிரணோ எண்ண வடிஞ்சதுக்கப்புறோ அதுல கொட்டிரணோ அந்த மாவு முடியிற வரைக் இதே ப்ராசஸ் தா பண்ணி முடிச்சது அப்ரோ நல்லா போட்டு கலக்கிஹ கொஞ்ச நேரம் மூடி வெச்சிரணோ ரொம்ப நேரோ ஒரு ரெண்டு மண் நேரோ கூட மூடி வெச்சிரலா அதுக்கு முன்னாடி அ ம் ம் நல்லா மூடி வச்சதுக் கப்றோ அது கொஞ்சோ நல்லா அந்த ஜீரால ஊரிரோ ஊறனதுக்கப்பறொ நீங்க என்ன பண்ணனோ அ நெய் நெய் உங்களுக்கு எவ்ளோ வேணுமோ ஊத்திக்லா உங்குளுக்கு. ரொம்ப புடிக்கு அப்டின்னா நெறைய கூட ஊத்திக்கலா அதுள்ள பர்ஸ்ட்டு நெய் நல்லா ஒரு சின்ன வடசெட்டி வச்சி பஸ்ட்டு அதுல காய வெச்சுட்டு முந்திரி பொரிச்சு வெச்சுட்டு. அப்புரோ திரும்பவு திராட்ச அதையு பொறிச்சு தனியா வெச்சுட்டு நீ ம் நெய் கொண்டு வந்து அந்த நம்ம பொரிச்சிருக்கோம்ல அந்த நெய்யவே கொண்டு வந்து அந்த நம்ம லட்டு அந்த பாத்தரத்துல போட்டு வெச்சிருக்கோம்ல அந்த பாவோட கலந்து அது மேல். ஊத்தி அப்ரொ இன்னு நம்மளுக்கு தேவனா இன்னுமே காய்ச்சி நெய்ல எவ்ளோ வேணுமோ உங்குளுக்கு. அந்த அளவுக்கு ஊத்தி நல்லா போட்டு ஒரு நல்லா ம் கு கலக்கனோ அதைய கலக்கும் போது நல்லா அந்த பூந்தி எல்லா நல்லா ஒடஞ்சி நம்ம லட்டு வந் புடிக்கிற பதத்துக்கு வந்துரோ நல்லாக். கலக்கிட்டே இருந்தோ மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த அந்த பதத்துக்கு வந்துரோ அதுக்கப்பறோ நீங்க பொரிச்சு வெச்சிருந்த முந்திரி த்ராச்ச அப்பரொ இது.
அதுல எடுத்து கொட்டி அதுக்கப்புறோ உரண்ட உரண்டயா புடிச்சி அதுக்கப்புறம் எடுக்கொணு ரொம்ப நன்றிங்க
ஏழக்கா அரைக்கணு
ஆஹ் ரொம்ப நன்றிங்க உங்களோட பேசினதுக்கு ரொம்ப ர சந்தோஷமா இருந்தது புதுசு புதுசா கண்டுபுடிச்சு புதுசா சொன்னீங்க ரொம்ப நன்றீங்க செரி தேங்க்யூ
தேங்க் யூ